ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்குங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங்க
ஆ வீட்ல எப்பிடி எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா தாங்க எப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க
ஆ சேரி சேரி
இப்பதா எல்லா வேலயு முடிச்சு அனுப்பியுட்டுடு
ஆ அதா ஸ்கூலுக்கு அனுப்புறத விட அனுப்பிட்டு வேல பாக்குறதுதா பெரிய கஷ்டோ
ஆமாங்க அந்த சமச்ச பாத்ரலா கெடக்கு
ஆமா
அதுங்க படிச்சி படுத்துட்டு அப்டி அப்டியே போட்டு வச்சிருகுங்க வெளாண்டுட்டு அப்டி அப்டியே போட்டு வச்சிருக்காங்க பசங்க எல்லாத்தியு எடுத்து வச்சிட்டு சாமா வளைக்கி வீட்டு வீட்டு வச்சு முடிக்ககாட்டி மணி பதினோரு மணி பனண்டு மணி ஆயிடுங்க
அ கால சாப்பாடு எப்ப சாப்பிர்றது இப்டி இருந்தா
எடைல எங்கியா போத்தி வாயல புட்டு போட்டுக்க வேண்டிதா
ஆ நிம்மதியா ஒக்காந்து சாப்ட கூட நேர இல்ல
நா என்ன பண்ணுவே ஏம் பசங்களுக்கு ஊட்டும் போதே நானு சாப்டுருவோங்க
ஓ சே அவுங்க சீக்கிரமா போய்டுவாங்கல்ல
அப்பயே சாப்ட்ருவங்க நைட்டு செரி நா கால்லையு செரி இப்பிடிதா செய்வே இப்ப இட்லினா நா அதா அவனுக்கு ரெண்டு இட்லி எனக்கு ரெண்டு இட்லி எடுத்துட்டு வந்துட்டு
ம்
அவனுக் ஊட்டும் போது நானு சாப்ட்ருவங்க
ஓ சேரி சேரிங்க இருந்தாலு ஒக்காந்து ஒரு நாள் நிம்மதியா டிவி பாத்துட்டு சாப்டா தான அது நல்லாருக்கு
ஞாயித்து கிழமதா நடக்கு அது
அ
கிழம லேட்டாதா எந்திருப்போ அன்னக்கி ஒரு நாள்தா நமக்கு ரெஸ்டே
ஆமா சனிக்கெழமதா உள்ளதுலியே உண்மையா நல்ல நாளு
சனிக்கெழ்ம ஞாயித்துகெழமதாங்க
ம் இல்ல சனிக்கெழமதான நம்ம நிம்மதியா தூங்குவோ நாளைக் ஞாயித்துக்கெழம அப்படிங்கிற
ஆ ப்ரோமா நீ நைட்டுதாங்க ஆமாங்க
ஆ அன்னைக் நைட்டுதா கொஞ்ச நிம்மதியாருக்கு
அதுவு சிலர்லா ஏதாவது தேவ கீவ வந்துருது
ஆ
அதுக்கு இ சிக்க எந்திரிக்க வேண்டியதாருக்கு நாளைக்கு ஒரு தேவ இருக்கு எங்கூர்ல
அ அப்டியா அ
ஆ தின் தேவதா மதிய சாப்பாடுதா நாளைக் சமைக்கிற வேல இல்லங்க
ஆ பரவால அதாவது மதியான வக்கிறாங்க எங்க வீட்டு சைட்லா வக்கிறாங்கலா விடிய கால்ல வச்சுபுர்றாங்க
ஏங்க அவுங்க முஸ்லீங்க அவுங்க இந்த அதுக் மொதையேத்
ஆம்மா சே ஓ சேரி சேரி செரி
எல்லாரு குடும்பத்தோட போய் சாப்ட்டு வந்தல்லான் பாக்கறோ
ஆ ச அது செரிதா பக்கத்திலே முஸ்லீம் ப்ரெண்ட்ஸ்லா இந்தா அதுவு ஜாலியதா இருக்கு
ம் இங்க கொஞ்ச நெறைய பேர் முஸ்லீம் தாங்க இருக்காங்க எங்க ஏரியால எல்லா
நா இருக்கற எடத்த சுத்திலா யாருமே இல்லங்க ஆ காலேஜ்தா அப்டி முஸ்லிம் காலேஜு
ஓ
ஒருப் பண்டிகன்னா பெஞ்சுக்கு ரெண்டு பிரியாணி பொட்லத்த ம் வீட்லே பிரியாணி போட்டு ரெண்டு பொட்லமா எடுத்து
சே இ
பெஞ்சுக்கு ரெண்டு குடுத்துட்டு போயிடுவாளுங்க அப்பல்லா இருந்தோ இப்ப பாத்தா முஸ்லீமின் தெருவே தெருவுலே யாருமே இல்ல
ம் ரம்ஜானுக்குனா ஒ ஒரு மாசத்துக்கு கஞ்சி வரு பே பக்ரீத்து பண்டிகைனா பிரியாணி ஒரு பொழவுசூறு குடுப்பாங்க பள்ளிவாசல்ல
அ
பதினஞ்சி நாளைக்கு வருங்க
பரவால்லையேங்க நா அதலா நா அனுபவிச்சதே இல்லங்க இப்புல்லா
கொழம்பு மட்டு வச்சா போதுங்க ஏதாச்சு கொழம்ப மட்டு வச்சா போது
ஆ
அழகா அதவாங்கி சாப்புட்டு வேலைய முடிச்சுடுவங்க
ஆமா நீங்க உங்க கொழந்தைங்க மட்டுந்தா அதனால ஈஸியா முடிஞ்சிரு
எ கணவர் வெளில்ல வேல பாக்குறாங்க அப்ப எங்களுக்கு நாங்க எங்களுக்கு மட்டு சமைக்கிறது
ஆமா
ஏதோ ஒரு அர கிலோ போய் கறி எடுத்து வந்தோம்மா இந்த க சோத்த போட்டு ஆ சாப்பிட வேண்டியதா
ஆ ஆ அது சரி உ கணவரு ஊருக்கு வந்தாலு நெறைய சமைக்கிற மாதிரி இருக்குமே அப்ப
ஆமாங்க அப்ப அவ்வளோ சமைக்கணங்க கதைய வந்து அசைவோ தாங்க எங்க வீட்டுல
ஆ அதா அப்ப கொஞ்சு இப்போ நீங்க இப்டி ஃப்ரீயா இருந்துட்டா அவங்க வறப்ப நெறைய வேல செய்ற மாரி இருக்குமேன்னு கேட்ட
ஆ ஆமாங்க ஆனா அவங்களு கொஞ்சு அட்ஜஸ் பண்ணிப்பாங்க சாம்பது சமைக்கவே மாட்ட பாருங்க அவங்க இருக்கும் மோது கூட
ஆ
பிரெட் இருந்ததுங்களா
ஆமா
வெச்சி கேரட்டு அ அந்த முட்ட எல்லா போட்டு பிரெட் ஆம்லெட் சாப்டுவோ அவங்களு சாப்டுருவாங்கங்க
ஓ செரி செரி செரி அப்ப நல்லக் கணவர் தா வேலையு சிம்பிளா நமக்கு முடிஞ்சிருதுல்ல
சொன்னா போதுங்க
ஆ அதா சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தா பெரிய வேலையா இருக்கு
ஆ என்ன செய்யுது அது தாங்க டெய்லியு நைட் போயி படுக்கும் போது அதுதாங்க பெரிய பிரச்சனையாவே இருக்கு
ஆமா நாளிக்கு கால்ல டிஃபனுக்கு என்ன செய்யறது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன செய்யறது
ஆமாங்க அந்த மாவு இந்த மாவரைக்கிற தொல்லையே எனக்கு சுத்தமா புடிக்காதுங்க
ஆ ஆமா எங்க மாவு அரைக்கிறத விடங்க அந்த கிரேண்டர் கழுவுறதுன்னு இருக்கு தெரியமா ஆ கிரேண்டரு கழுவுறது இ இட்லீ பான கழுவுறது இது ரெண்டுமே எனக்கு புடிக்காத வேல
எனக்கு என்னா ஆனா அந்த ஈஸியான வேலதா மாவரைக்கிறது அ ஓட தா போது
ஆமா
இருந்தாலு எனக்கு புடிக்காத வேல அது ஒண்ணு தாங்க
உம் எனக்கு எனக்கு செரி எங்க அக்காவுங்க எல்லாருக்கு செரி இந்த இட்லி பான கழுறது மாவு அரைச்சோன அந்த கிரைண்டரு கழுவுரது மட்டு புடிக்காது
ஆமா என்ன அது இட்லி இல்லாமல்லான் இருக்க முடிய மாட்டங்குது ஒரு நாள் கூட
உம் மா வரைச்சுட்டா நமக்கு ஈசிதா காலையில தோச ஊத்திக்கலா இட்லி ஊத்திக்கலா இருந்தாலு அந்த பாத்திரத்தை கழுவுறதுதா பெரிய விஷியமா இருக்கு
ஆமா இப்ப அதுக்குன் தா ஒரு மிஷின கண்டுபுடிச்சு வச்சிருக்காங்க
கிரைண்டரு வரைகுமா கழுவ முடியு அந்த மிஷின்ல
அது இல்லங்க பாத்திரங்க கழுவ சொல்றங்க
ஆ பாத்தரங்க கழுவ ஆ அ இங்க தண்ணி வசதியே இல்ல இதுல எங்க இருந்துன்னா அந்த மிஷின வேற போட்டு உடுறது
ஐய்யோ ஆ இப்ப நறைய எடத்துல அப்படிதா நல்ல பஞ்சு மாரி இருக்கு
ஆ ஆமா நா வந்த புதுசில எல்லா பாத்தோம்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ காலையிலயே தண்ணி புடிச்சிருவாங்க ரெண்டு கேன் டேங்க் இருக்கு ஃபுல் ஆயிடு
உம்
இப்ப பாத்தா நாலு நாளைக்கு ஒரு தடவ தண்ணி வருது
அப்படியா
ஆமா இதுல வாஷிங் மிஷினு வெஸ்டனு ரெஸ்ட் ரூமு
ம்
அதுக்கே தண்ணி நெறையா பேய்டுது
ஓ
ஆமா அதனாலே பாத்து பாத்து செலவு பண்ணவேண்டியதா இருக்கு
எங்க ஊர்ல அப்டி கெடையாதுங்க
ம்
எங்க வீட்ல நாங்க போர் போட்டு வச்சிருப்போ
ஆ அப்போ கவலல்ல
இருந்தாலு எங்ளுக்கு வந்து இந்த முனிசிபால்ட்டி தண்ணி வந்து காலைலயு வரு சாய்ந்திரமு வருங்க
ஆ அந்த மாரி இங்க குடுக்க மாட்றாங்கங்க
காலைல வந்து ஆறு மணில இந்து கரெக்டா ஆறு இருவதுல இருந்து ஒன்பதர வரைக்கு வருங்க கரெக்டா வருங்க
பரவால்லையே எல்லாவேலையு முடிச்சிர்லாமே அதுலயே நம்ம
ஆமாங்க ஆனா இப்ப எங்க எல்லாருமே இந்த மோட்ரு போடுறதால தண்ணியே
ம் ம் ம் ஓ ஓ
சாய்ந்தரோ பாருங்க சாய்ந்தரோ வந்து நாலு இருவதுல இருந்து ஆற்ர மணி வரைக்கு தண்ணி இங்க சாய்ந்தரமு
அ இது வந்துட்டா போதுங்க ஏனா கால வேல கொஞ்சோ பாத்துட்டம்னா கூட சாந்துரோ மிச்ச வேலைகள பாத்துக்கலா
எங்க வீட்ல எல்லா கொஞ்சோ மேடா இருக்குறதுனால தண்ணி வரமாட்டது போரு போட்டா இங்க எ எங் வீட்டுக்கு
அ இங்க எப்ப தண்ணி வரு தண்ணி வருன்னு மோட்ரு போட்டு போட்டு பாத்த மேனிக்கே தாங்க இருக்கனு நாங்க
ஆமா இப்ப பாருங்க ஆனா செல எடத்துலலா இப்ப நல்லா தண்ணி என் இங் எங்க ஏரியால்ல தாங்க இப்டி இருக்கு முன்னாடி உள்ள ஏரியால தண்ணி வந்து மேல டங்குக்கே ஏறுதுங்க
ஓ
மோட்ரு போடாமல்யே
அ அ
அடிக்க அந்த அளவு ஃபாஸ்ட்டா வருது
அ பரவால்ல அப்பல்லா தண்ணியே அம்பரூவா தா
எங்க ஏரியா கொஞ்சோ மேடா இருக்கறதால இங்க அது அ வாசிங் முன்ன வருது கொள்ளைக்கே வரமாட்டேகுது
ம் பேசாம உங்க ஊரு பக்கோ எடத்த வாங்கி வீடு கட்டிட்லா போலங்க
ஆமா
ம் தண்ணி சுத்தமா தண்ணி வசதியே இருக்க மாட்டது அதுதா முக்கியோ அதுவே இருக்க மாட்டது எல்லா வந்து இது வுட்டுறானுங்க டேங்கர் வந்துரு இது ஒடனே தண்ணி இல்லனா
ஆமா ஆமாங்க நானு ஒரு தட இப்ப இப்ப கூட எடைல ஒரு நாள் போயிருந்தங்க அம்மா வீட்டுக்கு
அ
தண்ணி இல்லாம வாசல்ல டேங்க் வந்து நின்னுச்சு
ஆமா இங்க இருக்கிற நெரிசல்ல எங்கேயந்து போய் டேங்கர்ல ரோட கடந்து கடந்து போயி தூக்கிட்டு வருது
கட கட கட கடன் மோண்டு மோண்டு ஊத்துனம் பாருங்க
அ ஏ எனக்கு இங்க வந்துருக்கு இது வரைக்கு நா புடிச்சதுல்ல
நா இப்ப வந்து லீவுக்கு போனங்க மே மாசோ அம்மா வீட்டுக்கு காத்துல ஒரு டேங்க் வந்து நிப்பாட்னாங்க தண்ணியே இல்ல அப்பயு அங்க
ம்
அதோட கட கட கடன்னு நானு எ பெரிய பைய எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரு ஃபாஸ்டா புடிச்சி ஊத்துனம் பாருங்க
அப்படிங் ஆ ஆ தெரியலையேங்க.
ஆ எ தம்பி ஒ பொண்டாட்டி இல்லங்க அவுங்க வந்து காலேஜி போயிட்டாங்க.
ஓ அப்பற அவங்க தப்பிச்சுட்டாங்க
உங்களுக் தெரியாது ஆ
தெரிஞ்சுக்குற யோசிக்கறங்க நானு
அப்டிங்களா எங்களுக்கு வந்து நறைய அனுபவோ இருக்குங்க அதுல முன்னாடி இந்த பய் பய கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ல அந்த வேலை ஃபிரீ தண்ணி வராதுங்க அம்மா வீட்ல
அ
அ ஒர் பொட்டியே நப்புவாம் பாருங்க தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி து நப்புவாம் பாருங்க.
அய்யொய்யோ கஷ்டோ.
அ அதுல எங்குளுக்கு கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
அய்யோ நா அவ்ள் தண்ணில்லா தூக்குனதே இல்லங்க.
கட கட கட கடன் தூக்குவம் பாருங்க எங்க அம்மா எங்க அப்பா நானு. எந் தம்பி எல்லா தங்கச்சி மட்டு எந்த வேலையும் பாக்க மாட்டா.
அ.
ஒண்ணுமே தெரியாது.
ஓ ஹொ‌.
ஆஅவ தண்ணி தூக்க தெரியாது அவளுக்கு
ஹ
நம் பாதி தூர என் தம்பி கொண்டு வந்து தூக்கி குடுப்பா பாதி தூரம் நா கொண்டு தொட்டில ஊத்துவ அது மாரி மாரி தூக்குவ பாருங்க
அப்படியே வளந்தவதாங் க எனக்கு அந்த மாதிரி வேலைல்லா நா பாத்ததே இல்லங்க எங்க வீட்ல எங்க வீட்ல போரு
அ
அங்க தண்ணி மோட்டரு சரி பண்ணோம்னா அது நல்லா ஓட ஆரம்பச்சிரு ஃபுல்லா பைப் கனெக்சனு தண்ணி ரொம்ப தூக்குற வேலையே இருக்காது ஒரு நாலு அடி அடிச்சோம்னா வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துர்லா இப்ப அந்த மாரிதா கேப்பே
அதா அங்க கஷ்டப்பட்டதுக்கு இப்ப எங்களுக்கு எங்க தண்ணி பிரச்
அ அப்டிங்ளா ஆனா எனக்கு அப்படியே நேர் மாறா ஆய்ட்டு
குனிய
ஆமாங்க எனக்கு இப்ப நேருமாறாயிட்டு
அதுதாங்க
ம் பாப்போ ஏதோ சரியாகுன் நம்புவோ
குடிக்க கூட தண்ணிய தூக்க வேண்டிய அவசியமே இல்லங்க வீட்டுல வந்து பில்ட் கிர் வச்சிருக்கோ ம் கொடம் கூட தூக்குறதுக்கே இப்ப இதே கெடையாதுங்க
அ அப்டியா பில்டர் வைக்கன்னா எவ்ளோங்க வரு
அது நம்ம வாங்குற பொறுத்து இருக்குங்க இப்ப ஏழாயிரம் எட்டாயிரத்துல இருந்து இருக்குன் சொல்றாங்க
செரி
ஆ அப்பிடியா
அப்டி இப்டி இப்ப என்ன பண்ணுது தண்ணி அடிக்கடி வீணா வேர போதுங்க அதுல
ஏன்
அடிக்கடி கிளீன் பண்ணிதா போட்றோ யாரையாவ்து கூப்ட்டா. அடிக்கி ரெண்டாயிரொ மூவாயிரங் கேப்பாங்க.
அ அ
அதுனால் நானே பாத்து ரெடி பண்ணுனே. இப்ப இப்ப அந்த ஏழ்ருவா பாட்லு விக்குது பாத்திங்ளா இருவது லிட்ரு பாட்லு.
ஆமா.
எடோ இங்க இரு தூரோ தள்ளி இருக்குங்க ஏழ்ருவாதாங்க அந்த தண்ணி அது ஒரு பாட்லு.
அ அ.
ன்னா சேது நாங்க போய் அத போய் புடிச்சு வந்ததுங்க நானு எம் பெரிய பையனு சேந்து வண்டி எடுத்துட்டு போயி
அ.
வந்ததுங்க அது ஒரு மூண் நாளைக்கு வருங்க எங்குளுக்கு.
ஆ சே சே சே ஏழ்ருவாதா ஒரு கேனேவா?
எங்க அம்மால்லா முப்பத்தஞ்சு ரூபா நாப்பது ரூபா குடுத்து வாங்குவாங்கங்க அங்க
ஆமாங்க எங்க வீட்டு கத்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கி தா விக்கிறாங்க
ஆ இங்க வந்து அந்த ஃபில்டர் அந்த ஆபீஸே இருக்குங்க இங்க
ஓ சேர் சேரி.
நம்ப பாட்லு எடுத்துட்டு போயி புடிச்சா போது ஏழ்ருவாதா அந்த பாட் ஒரு பாட்லு ஃபுல்லா ஏழ்ருவாதா.
ஓ இங்க டெலிவரி பண்றவங்களே அந்த மாரி சார்ஜ் பண்ணிர்றாங்கங்க. அதுனாலதா இங்கியு ரேட் அதிகமா வி
ஆமா எங்க அப்பாவு போயி நெர வீணு
அ.
தூக்கிட்டு வருவாங்க முன்னடியெல்லாம் போயிட்டு.
ம் சேரி.
அப்பாவுக்கு வயசானதால இப்ப தூக்க முடில அதனால இப்ப வீட்டு வாசல்லியே வந்து இது முப்பத்தஞ்சுருவா நாப்புருவாய்க் கேனு வாய்ங்கிறது.
ஓ சேர் சேரிங்க உங்க வீட்ல உங்க தம்பி எல்லா வேல பாக்க மாட்டாங்களாங்க?
அவுங்களா எந்த வேலயு பாக்க மாட்டாங்க. சேரி அப்புற பேசுறங்க நா
ஆ சேரிங்க.
ஆ சேரிங்க. வெக்கவாங்க?
ஆ வெய்ங்கங்க.
ஆ செரிங்க.
உம் ம் உஹம் உக கேக்குதுங்ளா?